ஆ
சொல்லுங்க்கா நூத்தியோரு தட்டோ சொல்லுங்க நூ ஆமா பதிமூணு வக சாப்பாடுனா கூடோ ஓகே ஒரு வேல யோசிக்க முடியுது. அந்த புளி சாதோ, தயிர் சாதோ அது மாரிதான வப் பாங்க வளகாப்பு க்கெல்லா
மா அ நெறைய வ ச்சிருந்தாங்க மாங்கா சாதோ பீட்ரூட் சாதோ வேற ட்டி ரைஸ்தா நெறைய வெச்சிருந்தாங்க
ஓ ஓ
ரு அவுங்க அம்மாங்க வீட்டு சைட்லியு ஒரு பதிமூணு வக சாப்பாடு எடுத்துனு வந்தாங்க இவுங்க சாதத்த அவுங்க வெச்சிருந்தாங்க அ வுங்க சைட்லயு செஞ்சிருந்தாங்க அவங்களு வேற வெச்சு ருந்தாங்க இ வ்ளோவு வெச்சிருந்தாங்க சாப்புட்டு வெளில போறவங்களுக்கு அத்தன பேருக்கு உள்ள ஒரு கிஃப்ட்டு பாக்ஸு குடுத்தாங்க இதுல இன்னொரு கொடும என்னன்னாக்கா கொடுமன்னு சொல்லக் கூடாது அதுல யாரு மொ மொ ய்யவே அவுங்க நம்ம வெக்கிற மொய்யி வெக்குவாங்க இல்லைங்களா அந்த காச வந்து யாருமே வாங்கல அவுங்க
ஓ ஆ
அதெல்லா வாங்கவே இல்ல யாரவு அவுங்கள மாத்திரோ ப்ளஸ் பண்ணிட் போங்க அப்பிடின்ற மாரி ஒக்காத்து வெச்சு அந்த மஞ்சளு, குங்குமம், பூவு, வளையலு அதெல்லா போட்டு அவுங்கள ப்ளஸ் பண்ணிட்டு போங்க
ஓஹோ
திரந்தா சொன்னாங்க. அதுவே ஒரு கல்யாணோ செய்ற அளவுக்கு நல்லா செம கிராண்டா வெச்சு அது இல்லாம ஒரு பாட்டு கச்சேரி வேற வெச்சிருந்தாங்க
ஓ
இதெல்லா வெச்சுனுக்கிறாங்க யே இது என்ன லவ் மேரேஜு கல்யாணமா அப்டின்னு சொல்லி நானு கேட்டே ஏன்னா அப்ப செய்யாம இருந்தாதான இதெல்லா இப்ப இவ்ளோ செய்யறாங்கன்னாக்கா அப்ப என்ன இதுல இருக்குது அப்டின் சொல்லி இன்னொருத்தரு விசாரிக்கும் போது தா சொன்னாங்க ஆமா அவுங்க விருப்பப்பட்டு அவுங்க ரெண்டு பேருமே கல்யாண பண்ணிக்கினாங்க அது வீட்ல அப் அப்பா வந்து செய்யத்துல்ல இப்ப ரெண்டு வீட்லயு அக்செட் பண்ணி சேத்துக்கினு இந்த வளைகாப்பு வந்து இவ்ளோ கிராண்டா அவுங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்டின்னு சொல்லி ட்டு அதுக்கு பாட்டு கச்சேரி எல்லா வெச்சிருந்தாங்க தனியா மண்டபத்துல ம் வர்றவங்க எல்லாம் பாத் பாத்துட்டு பாட்டுக் கச்சேரி பாத்துட்டு அதுல ஒரு இதுல பண்ணிட்டு இதுல பத்தாம இவுங்க தனியா வாலிபருங்கள் எல்லாம் வேற சேந்து அங்கங்க ஒரு நா ஆட்டம் பாட்டம் அவங்க ஒரு டேன்ஸுங்க
ம்
லாம அவங்க உறவுக்காரங்க சித்தி அத்தைங்க அவங்க சித்தாப்பாங்க சித்தி ஒய்ப்புங்க இவங்க எல்லா சேந்து அவங்க ஒரு பக்கோ டேன்ஸ் ஆடறாங்க எனக்கு அவங்கள எல்லா பாத்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பா சிரிப்பு என்ன இப்டி இந்த ஏஜ்ல இல்னாலு சந்தோஷத்த வெளிப்படுத்துவாங்களா இப்டி இருக்கறாங்க அப்டின் சொல்ட்டு எனக்கு பாத்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியக்கமா இருந்தது அந்த ஃபங்க்ஷன பாத்துட்டு
ம்ஹ
வு மேலமெல்லா வெச்சி ரொம்ப கிராண்டா பண்ணிந்தாங்க அந்த வளைக்காப் ஃபங்ஷ னும் செரி இந்த மஞ்சள் நீராட்டு விழாவும் நெறையா செஞ்சிருந்தாங்க ஆனா இந்த மஞ்சள் நீராட்டு விழா பொண்ணதா வந்து இந்த குதிரை சவாரின்னு சொன்னம்ப பாத்தீங்களா அதுக்குன்னே குதிர சவாரி எல்லாம் செய்யறதுக்கு இருக்கு போல அங்க இருந்து வச்சி கூட் டின்னு வந்தாங்க அந்த குதிர சவாரில அந்த பொண்ண
ஓஹோ பரவால்லியே
ஆமா குதிர சவாரி அது குதிரயே அவுங்களே இத வாங்கிட்டு வந்து இருக்கறாங்க இருக்கறாங்களா அந்த மாரி
ஆஹா
அது மேல அந்த பொண்ணா பாத்து வெச்சு கூட்டினு வந்தாங்க ஒரு கொறஞ்சது ஒரு ஒன்ற கிலோமீட்டர் வெச்சு கூட்டின் வந்தாங்க முன்னாடியே பேண்டெல்லா வெச்சு டேன்ஸ் எல்லாம் போ ட்டு நியாவுங் இந்த தாய் மாமா வீட்டாருங்க எல்லா அந்த தட்டு வரிசைங்க எல்லா எடுத்துன்னு கூட்டிட் ன்னாங்க அவுங்கள அந்த பொண்ணு அப்புடி ஆனா வெயிலு நாங்கல்லா அவ்வளோவா நின்டுதா வெயில்ல நின்டெல்லா நாங்க எங்களால பாக்க முடில அவங்கதா வந்துட்ருந்தாங்க ஒரு எடத்துல உக்காந்து நாங்களும் பாத்துட்டு வந்தங்க நல்லா இருக்காங்க இருந்துச் ச்சு பன்க்ஷன் எல்லா
ஓ சேர் அந்த அக்கா பொண்ணுக்கு வந்து அந்த தேர் தூக்குவாங்கல்ல பொண்ணு உக்கார வெச்சு நாலு பக்கோ தாய் மாமாங்கத் தூ தூக்கிட்டு அதுதாம் பிளேன் பண்ணாங்க அக்கா ஆம் தாய்மா ஒருத்தன்னா கூட பொறந்த தம்பி அவங்களுக்கு ஒருத்த ஒருத்தவங்கதா மீதி மூணு பேர் யார் தூக்கணு அப்டின்றதுல ஒரு பிரெச்சன வந்துருச்சு அவங்களுக்கு என்னன்னா எனக்கு க்ளோஸ்ஸு ரத்தோ சந்தம் சம்மந்தமா சொன்னல்லா வேண்டா எனக்கு அந்தப் புள்ளைக்கு புடுச்சவங்க யாரு நாலு மாமாங்க சொன்னனா அது நாலு மாமாங்க பேரு சொல்லுச்சு அதுல ரத்த சொந்தம் சம்பந்தம் சொல்லல கூட சர்ச்சுல இருக்குற ஆட்கள் பேரா இவங்கெல்லா எனக்கு தூக்கணு அப்டின் சொல்லிருச்சு அது அந்த அக்கா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது எப்புடி நம்ப சொந்தத்துல எல்லா எப் அத்தன பேர் இருக்கும் போது ஆ சர்ச்சுல இருந்து ஆட்கள் வந்து தூக்குனா அது நல்லா இருக்காது அப்டின்னு பிரச்சனப் போனதுனால வேணவே வேணா நாங்க என்ன சொல்லிட்டோன்னா யாரு இருந்தா எங்களுக்கு பிரச்சன இல்ல சர்ச்சுல இருக்குறவங்கதா எங்க எங்க வீட்ல இருக்குறவங்க கோ ஆட் களே தூக்குனாலும் பரவால்ல இல்ல யார் தூக்குனாலும் பரவால்ல ஆக மொத்தோ அது தூக்கணு அந்த பிள்ளைக்கு அது ஆச ஆ தூக்கிட்டு அத இது பண்ணனு நா கூட தூக்கறதுக்கு ரெடிக்கா அப்டின்னா நா சொல்லிட்ருந்தனா ஏ அதெல்லா ஜென்ஸ்தா தூக்கணு லேடிஸ்லா தூக்க கூடாது அமைதியா இருங்க ஏ பொண்ணுக்காக நா எப்டி அப்டிலாம் பேசி நொந்தவோ அப்போ அதுல ஒரு வார்த் வந்ததுனால சேரி வேண்டா எதுக்கு அப்புறோ அது பாத்தா அது அதுக்கே தனியா காஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட நாலாயிரூவாவோ ஆறாயிரூவாவோ கேட்டாங்களா அத் தூக்குறதுக்கு ஒரு ஒரு கொஞ்சோ நேரத்துக்கு தூக்குறதுக்கு அவ்வளோ ரேட்டு அப்டின்னாங்க அதுக்கு எதுக்கு அதுக்கு புள்ளைக்கு எதாவது அப்போ வேற கிராம் ரேட்லா நல்லா இன்க்ரீஸ் ஆகுற டைம் அதனால அதுக்கு எதுக்கு ஆறாயிரூவா குடுத்த அது செலவு பண்றதுக்கு ஒரு மெமரியாதா இருக்கு அப்புறோ அவங்க தம்பியு சொல்ட்டாங்க அவள மட் தூக்க போற நா அழகா ரெண்டு கையிலயே தூக்கிக்கிறனே கொழந்த மாரி அவளுக்கு ஆக மொத்தோ தூக் க்குறது நா நா தோல் மேல தூக்கனுமா தோல் மேல தூக்கற கை மேல் தூக்கனுன்னா கை மேல தூக்கற எப்டினாலும் நா அவள தூக்கிட்டு நாம் போறோ அப்டின் சொன்ன ஒன்னே சேரி ஓகே அவன் தூக்குறதுக்கு ரெடி அவளு மாம ம மடியில படுத்தா மாரி படுத்து தூக்கிட்டு வர போறா சேரி இப்டியே உட்ருங்கடா எந்த இதுவு வேணா அப்டின்ட்டு பிளேன் பண்ணி எல்லாத்தையு மாத்தி வெச்சுருந்தாங்க
பரவால்ல அவுங்க அந்த பாப்பாவுக்கு வந்து அவுங்க அம்மாவோட பொறந்த தாய் மாமன்னா அவுங்க அம்மா கூட பொறந்த தம்பிங்க யாரு இல்ல
ஆ
அவங்க சித்தாப்பா பசங்க தா ரெண்டு பையனுங்க அவங்க தா வந்து செய்யணு அதனால வந்து அவங்க வந்து இந்த மாரிலா ஏதா ஆசப்படல அப்பக்கு வந்து அவங்க அந்த சீர் செய்யணு பண்ணணும்னாக்கா அவங்க வந்து செய்யறதே பெரிய விஷயோ அவங்க வந் வந்து அவங்களால என்ன முடியுதோ அத செய்யட்டோ அப்டின்னு சொல்லிட்டு அவங்களு வந்து நல்லாதா செஞ்சாங்க ஆனா இந்த மாரிலா இல்ல ஆனா பிள்ளையலா கைபிடிச்சு கூட்டிட்டு போறது அது எங்க சய்டுங்கலல்லா வந்து மஞ்ச தண்ணி விளையாடுவாங்க
ஓ ஓ ஓ
மஞ்ச தண்ணி விளையாடுவாங்க மஞ்ச தண்ணி கர ச்சி ஃபஸ்ட் ஃபஸ்ட் அவங்க மாமாங்க மேல தா ஊத்தணு அப்டின்னு சொல்லி ரெண்டு மாமாங்க மேலயு பிள்ளய எடுத்துன்னு போய் ஊத்த வச்சு இந்த ஃபங்ஷனல்லா முடிச்சுட்டு அப்றோ அந்த மாமாங்க மேல மஞ்ச தண்ணி ஊத்திட்டு அந்த பயன்களு இந்த பொண்ணு மேல உத்திட்டு இது ஒரு பொழுதுபோக்கு ஒரு அர மணி நேரோ அப்படி விளையாடுனான்னாங்க அவங்க
ஓஹோ
நல்லா போச்சு அந்த இதுல போயிட்டு சாப்பாடல்லா எல்லாருக்கு குடுத்து நல்ல பரிமாறி எல்லா சந்தோஷமா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க
பரவாயில்ல
உ உ நல்லா செஞ்சாங்க
எங்க எங்கதலா இதெல்லா புது புதுசா இருக்கு எனக்கு நீங்க சொல்றது இந்த மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாட்ரதெல்லா எனக்கு அது புத்சா இருக்கு பாத்தது இல்ல அ கேள்விப்பட்டது இல்ல ஓ இப்டில்லா கூட இருக்கா அப்படின்ட்டு அதே மாரி இந்த ஹிந்துஸ் மேரேஜ் இந்த மோந்திரோ போட்டு விளையாடுறது அப்பளோ உடச்சி விளையாடுறது
அது வந்து கல்யாணத்துங்கள்ல போட்டு விட்டு உ எறக்க வைக்குவாங்க
அது வந்து பா கல்யாணத்துல பண்றதையு எனக்கு ரொம்ப பிடிக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ்லலா மோஸ்ட்லி அதுமாரிலா எதுவுமே இருக்காதா சோ இப்பல்லா டீசண்டா அழாகா முடிங்கலாமா அச்சச்சோஇது மாரிலா இருந்தா ந நல்லா இருக்குமே அப்டின்னு தோன்ற அளவுக் கு அந்த ஹந்துஸ்ல இந்த ரெண்டு கேம்ஸ் எல்லா ரொம்ப பிடிகு
உ நெக்குவாங்க அதெல்லா அதுவு குடுப்பாங்க ந்து கடைசி முடிச்சுட்டு பெண் பிள்ளைய மண பொண்ண வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க இவர வந்து இதுத்து அந்த பொண்ணு தண்ணி தூக்கினு வட்டாளனா தண்ணி தூக்குனுவந்துவச்ச ச்சுடா இவள தூக்கினு மாப்பிள தூக்கின்னு போணு இந்த மாரி எல்லா கூட அவங்க ஆமா இருக்குது
ஆ இது பாத்ததில்ல
அ ஆமா கொடம் தூக்கிட்டு வரு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு அவ உள்ள காால் எடுத்து வைக்கும்போது ஆ
அந்த அரிசில முதல முதல் கால் எடுத் கேகும்போது அந்த அரிசி பானை எதனே தட்டிட்டு உள்ள போகணு அப்படின்னு சொல்லுவாங்க
ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒவ்வொரு முற இருக்கு போல
ஆ ஆ
ம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முறையா இருக்கு அப்படியு குடுக்குறாங்க அ அதுவு கட்டிட்டு போ சொல்லி விளக்கு ஏத்து வைக்குவாங்க தண்ணி எடுத்துன்னு போயிட்டு வீட்டுல வச்சுட்டு விளக்கு ஏத்து சொல்லுவாங்க முத முத அவங்க வீட்ல ஆமா மொத மொத அந்த தண்ணிகுடத்த கொண்டு போய் வி வீட்டுல வச்சுட்டு ஆ நல்வளக்கு ஏத்து சொல்லுவாங்க சாமி ரூம்ல அந்த பொண்ணு கையில தீ வெட்டி குடுத்து விளக்கு ஏத்துமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டு விளக்க ஏத்தி கும்பிட்டு அதெல்லா செய்வாங்க வில்லேஜ்குல் எல்லா ம் செய்ய வாங்க அதுக்கு இல்லாம மூணு நாள் கழிச்சு அ இந்த மறு மறுவீடுன்னு சொல்லி வைக்குவாங்க
ம்
அந்த மறுவீடு வைக்கும்போது எல்லா அந்த வெள்ளை தண்ணி பொறி போட்டு அதெல்லா பொண்ணு மாப்பிளை எல்லா எடுத்துட்டு போவாங்க
ஆ ஆ
அதெல்லா தெரியுங்களா
அதெல்லா கூட பாத்ததுல்ல
ஆமா அந்த மாப்பிள வந்து குடத்த தூக்கின் போனு அவங்களுக்கு வர்றவங்களுக்கெல்லா இந்தந்த வெள்ளு தண்ணி எல்லா குடுக்குறதுக்காக அது ரொப்பா ஊத்தி குடுத்துருவாங்க அது எடுத்துன் போய் கொடு வாங்க ஒரு பொது இடத்துல எல்லா உக்காந்துக்குவாங்க அங்க இருந்து வர்றவங்க மாப்பிள வீட்டுக்கு வர்றவங்கனா பொண்ணு வீட்டுக்கார வருவா மாப்பிளை வீட்டுல சாப்பிட வரறவங்கன்னா பொண்ணு வீட்டுல அங்க உக்காந்துக்குவாங்க அவங்களுக்கு மாப்பிள்ளையு பொண்ணும் எடுத்துட்டு போனணு இது எத்தன்ன போய் குடுத்து இது அவங்க குடிக்க வச்சுதான் அவங்கள கூட்டிட்டு வருவாங்க இங்க மாப்பிள வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போனாங்களானா ப்பிள வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு வீட்டுக்காரரு அப்டி கொடுப்பாங்க குடுத்து ரெண்டு வீட்லயு குடிச் குச்சிட்டு அப்புறமா தா வீட்டுக்கு வந்து அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கு எல்லா என்ன வாங்கிந்துக்கறாங்கன்னு குடுத்துட்டு அவங்கள ரெடி பண்ணி கூட்டினா அவங்க வீட்டுக்கெல்லா கூட்டி போவாங்க இந்த மாரி சம்பதாயம் எல்லா நெறைய செய்வாங்க எங்க வில்லேஜில எல்லா
சூப்பர் சூப்பர் கா சேர் பேசுவோ ஆ ந
ஆ சரிடா ஆ சரிடா தேங்க்யூ அம்